ம் வணக்கம் வணக்கம் கேக்குதா
வணக்கம் தோழன் கேக்குதுங்களா தோழன் ம் சாப்ட்டீங்களா தோழன் கேக்குதுங்ளா
சாப்டன் ஆ சாப்ட்ட சாப் த நீங்க
நானு சாப்ட்டாச்சு என்ன சாப்ட்டீங்க
இட்லி
இட்லிங்ளா சேர்ஸ் நா வந்து சேமியாவு உமா சாப்ட்டேங்கெ நீக்கி எத பத்தி பேசுலாங்க தோழன்
ஏதாச்சு பேஸ் வேண்டியதா நீங்ளே சொல்லுங்க
நீங்க அ வெ வெளிநாடு நீங்க வெளியூர் எங்கனாச்சு போய்ருக்கீங்ளா சுற்றுலா மயம் போயிருக்கீங்ளா
அ அ
எது உங்களுக்கு ரொம்ப புடிச்சமான சுற்றுலா மய்யோ
ம் எதுனா கேர்ளா தா
கேர்ளா இல்லைங்ளா அங்க வந்து ரொம்போ ஆ ப பழமையானது அப்புறோ வந்து ரொம்ப பேமஸ் ஆனது என்னானு தெரியுங்ளா
கேர்ளாலயா
ஆமாங்க
கேர்ளால வந்து அங்க தென்ன மரொந்தா ரொம்ப ஃபேமஸு
அதா தேங்கா ரொம்ப ஃபேமஸ் இல்லிங்களா ஆ தேங்கா எண்ண தேங்கா அன்னே அங்க நீங்க படகு சவாரி போயிருக்கீங்ளா
ஆ போய்ருக்கே
உங்களுக்கு ரொம்ப புடிக்குமா படகு சவாரி
ம் புடிக்கு ஆனா ஒத்தன கீழ தள்ளி விட்டே
ஐ ஐய்யோ தண்ணில அப்டிங்களா இந்த அவங்க வந்த ப திருவிழா டைம்ல எல்லா வந்து ஓ ஒரு மாரி ஓட்டப்பந்தய வெப்பாங்க இல்லைங்களா படகுல எல்லா முந்தி அடிச்சு போற மாரி அது உங்களுக்கு ரொம்ப புடிக்குங்களா
அது பாத்திருக்கே நல்லாதா இருக்கு ஆனா நேர்ல பாத்தது இல்ல வீடியோல்லா தா பாத்திருக்கே
அப்டிங்களா அ ஆனா நம்ம நேர்ல போகணுன்னு உங்களுக் தோணுங்களா நேர்ல போய் அந்த படகுல அந்த மாரி எல்லார்கூடேயு வந்து பயணிக்கணுன் தோணுங்களா ஆமா அருமையா இருக்கு கேரளனாலே ஒரு குளிர் பிரதேசம் நம்ம சொ சொல்லுவோ இல்லேங்களா ஆ அதே மாரி வெளிநாட்டுக்கு ஈடான ஒரு ந ஊருன்னு சொல்லலா ஏனா அங்கந்தது அங்க இரு இருக்கிறவங்க தா நெறைய பேர் வெளிநாடு போவாங்க இல்லலைங்களா
ஆமா
அதே மாரி வெளிநாட் டு கடை எது என்ன சொல்லலா நறைய தொழில்களுமே அங்க இருக்கு
உம் உம் ஆமா வீடு கூட சொல்ல அப்பாள் வாங்க
வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு ஆனா எல்லா ஆ ஏ உணவு இதுலயுமே தேங்கா எண்ணாதா அங்க எல்லாத்துலயுமே சேக்குவாங்கோ
ஆ ஆமா ஆனா அந்த அளவு தாங்க
ஆமா நல்லது து ஒடம்புக்கு நல்லது ஆனா வந்து இந்த கேரளா ஆ அப்ப பொறாமையா இருக்கு ஏன் இல்லைங்களே அவங்களுடைய கூந்தல் வந்து என்னதா போடுறாங்கன்னு தெரியாது ஆனா அவ்வளோ அழகா வச்சிருப்பாங்க பாருங்க யார பார்த்தாலமே சின்னதா வைக்க மாட்டாங்க ஆ
ல்லுவோ அவங்கள்ட ஏ நல்லா அடர்த்தியா கருப்பா அழகாருக்கூ
ஆமா ஆமா ஆமா நம்முளுக்குதா சில வந் து சத் சத்தான பொருள் இல்லாதனால முடியெல்லா சீக்கிரோ நரச்சு போயிடுது
ம் ம்
ஆனா அங்க வந்து எல்லா வகையிலயுமே ஆண்களூ செரி பெண்களூ செரி ரொம்ப ஆரோக்கியமாருப்பாங்க இல்லைங்களா
ஆமா ஆமா
ம் அங்க இந்த இது சாப் ட்ருக்கீங்களா புட்டு அப்றோ வந்து என்னது அது ஏதோ கொண்ட கடல கொழம்புன் சொல்லுவாங்களே அத என்ன சொல்லுவாங்க அது என்னமோ ரொம்ப அங்க ஆ எப்படி சொல்ற ரொம்ப ஃபேமஸ் ஆனா ஒரு ப இதுங்க உணவு
அங்கே அங்க எப்டி சொல் அங்க வந்து எனக்கு சாப்டதே புடிக்கல எதுமே
புடிக்கல ஏனா நம்ம இங்க கார சாரமா சாப்ட்டுருப்போ ஆ எல்ல எது பாத்தாலூ எண்ணெண்ணயா தேங்காண்ணெயா
ட அந்த வைட் ரைஸ் மாரி இந்
ஆமா பிரியாணிக்கு பேர் போனத் து ஆந்திரா தானேங்க
ஆமா
ஆமா திண்டுக்கல் ஆந்திரா அப் ஆமா அந்த செகப்பரிசி அரிசி சாப்ட்ருக்கீங்களா ம் ம் ஆனா ஒரு மாய எப்படி சக்க மாரி இருக்கூங்ளா எப்டி ஆ ருசி வந்து கம்மியாருக்கூங்களா
ஆமா ருசியேருக்காது
ஆ
ஹோட்டல்லல்லா நல்லாவேருக்காது சாப்படு
அப்ப நீங்க எத்தன் நாள் தங்குனீங்க அங்க
ஒன் வீக் இன்னூ
ஓ நீங்க ஒரு வாரத்துல என்னென்ன சுற்றி பாத்தீங்க அங்க
அங்கயா அங்க நாங்க போற டைம் மான்சூனு
ஓஓ செர் செரி நல்லாருக்கூ
அது செமையா கிளைமேட் எல்லாம் சூப்பரா இருந்தது உஹம் உ மூணாறு மூணாறு தான் ஃபுல்லா சுத்தி பாத்துணுருந்தோம் ஹ் ஹ் அட்வெஞ்சர் பாக்ஸ்லாம்அப்ப வந்து கோர்ஸ்ல இருந்துது
செரி செரிங்க ஆமா
அதனால எதுவுல்லங்க போ முடில அதானே என்ன பண்றது அந்த ரோடே தான் சு த்திட்டே அங்க அங்க ஒரு ஒரு ஸ்பாட் ல நல்லா போட்டோ மாட்ட எடுத்துட்டு அது மட்டும் தா பண்ணும் வேற எதுவுமே இல்ல அதுக்கப்புறமா ஒரு இதுவும் மட்டும் பாரத்தோம்
இது ஆஹ்ஹ்ஹ அப்ப அந்த ஒரு வாரம் என்ன சாப்டீங்க
ஒரு வாரம் ஃபுல்லா நான்வெஜ்ஜ் தா
அங்க மீன் கொழம்பு ரொம்ப அருமையா செய்வாங்களா இ அதுலயும நெறைய
அங்க எப்படினா இப்ப இருபது ரூபாயா குத்து பரோ ட்டாங்கன்னா அது கொழபுல்லாம் தரமாட்டாங்க அதுக்கு நூத்து எம்பது ரூவா நம்ப அதுக்குன்னு வாங்கணும் ஆமா
ஓ அப்போ கொழம்புக்குதான் அங்க ரேட்டு வில நெறயா ஜாஸ் ஔ இங்க நம்ம வந்து சாப் றதுக்கு எல்லாமே சேத்துதான் அங்க வந்து அப்படி உம் சரி சரி சரி சரி ச ரி இப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரிலயே
அவங்க எப்படி சொல்றதுன்னே புரியல இப்ப இந்த மூணார் மூணார் சைடு எதாச்சு சங்க
ஆஹ் ஆஹ்
உள்ளல மழ தா
ஆமா
அந்த மலையில ஃபுல்லா அந்த ரூம்ஸ் தா இருக்கும் அந்தா அளவுகு கடைய இருக்குது வாங்கி சாப்பிடடுறா மாரி அவங்கற இருக்கறவங்களா எப்படிதா இருக்காங்க தெரியல
தெரியல ஆனா வந்து அவங்க அங்க எப்படி ரேங்கன்னா அந்த மரவழிக்கிழங்கே சாப்பிட்டு வா உயிர் வாழ்ந்துருவாங்க அங்கெல்லாம்
உஹம்
மரவழிக்கிழங்க வந்து வெங்காயம் பச் ச்ச மெளகா உ
அவுங்க அவுங்க வீட்ல இரு அந்த ஒ அது அவுங்க வீட்லந்தாதா தெரியு அவுங்க என்ன சாப்பறாங்க என்னா பன்றாங்க
ஆமாமா இந்த ஹோட்டல் வந்து நம்ம ஆ து ஆவாது சாப்பட்றது குல்லா இல்லிங்ளா அத நம்ம தமிழ் மனுஸருக்கு செட் ஆவாதுன் நெனக்கிறே ஆ
மலை கீழ எறங்கிட்டா ஃபுல்லா வீடுங்க தா
ஆமா உம் உம் உம்
மலாருக்கூ அப்ப ஏரியால எப்டி இருதோ அது மார் நார்மலா
அ அ அங்கத்தது இளநீரெல்லா எப் ப்புடி இருக்கூ சுவையாருக்குமா அதிகமா இதா நம்ப ஊரு மாரியேருக்குமா ஆ
குடுச்சதெல்லால்ல அங்க போயிட்டு அம்மா அஜி அப் நா அந்தளவுக் பாத்ததில்ல ரோட்டு கடைல விக்கிற மாரி அவுங் ஃபுல்லா தோப்புதா அங் கியே அறுத்து அப்டே டிஷ் டிப்யூட் பண்ணிர்றாங்க போல அங்கருந் நம்பளுக்கே வருது
ஆமாமாமா அதே மாரி இந்த படகில்ல த்துல தங்கியிருக்கீங்களா
ஆ ஹா இல்ல இல்ல
இல்ல
து அது அப்ப எங்க டைம்ல குளோஸ் நந்தது
எஸ் எஸ் எஸ் தெரி உம் ஆனா அதோட அனுபவொ உங்களுக்கு புடுச்சிருந்ததா ஒரு வாரம் போயிருந்தீங்கள்ள
நல்லாருந்தது ஆனா சாப்பாடுதா
ஆ உங்க நண்பர்களோட போயிருந்தீங்ளா இல்ல ஃபேமிலியோட போயிருந்தீங்ளா
நண்பர்கள்லா
நண்பர்கள்தா சேர் சேரி ஓ ஆ நெறையா எடம் பாத்துருப்பீங்க இல்லைங்ளா
ஆமா ஆமா
ஆமா முக்கியமா மூணார் பாத்துருக்கீங்க
ஆஹ் மூணார் வாகம்மாள்
உம் உம் தண்ணியிலலாம் குளிச்சிருக்கு குளிச்சிரு
உம் குளிச்சோம் குளிச்சோம்
அங்க எப்படினா குடி தண்ணீரலாம்
அதுலா அதல்லாம் நார்மல் தான் ஆமா ஒரு ஹோட்டல்ல மட்டும் நாங்க போய் குளிச்சோம் அந்த தண் ணி அப்டே ரெட் கலர்ல இருக்குது
அய்யயோ அது என்ன மூலிக தண்ணீங்களா
அதுதான் மூலிகை தண்ணி தான் நெனக்கிறேன் ரெட் கலர்ல நல்லாதான் இருந்தது தண்ணி நார்மலா இரு
ஆமா ஆமா ஆமா அங்க வந்து நம்ம ஒ ஒடம்புக்கு வந்து எண்ணெய் இது போட்டு தேய்ச்சு மசாஜ்லாம் பண்ணுவாங்க சொல்லுவாங்க உம் அதான் அந்த எடம்ல்லாம் நறயா இருக்குன்னு நெனைக்கற ஆமா ஆமா ஆமா பாக்க வேண்டிய இடங்கள் நெறயா இருக்கு இல்லலைங்களா அந்த ஊர்ல
உம் நதயா இருக்கு நறயா பிளேஸ் இருக்கு அங்க ஆஹ் பட்ஜட் தா இருக்கணும் அதுக்கு
ஆமா கண்டிப்பா கண்டி ஆ பட்ஜட் இல்லன்னா நா எங்க போனாலும் நம்மளுக்கு பட்ஜட் கண்டிப்பா இருந்தே ஆகணும் இல்லைங்களா உம்
சரே அங்க போய் கேட்டா ஆயிருவா ஆயிரத்தி அறநூறுவா அப்டின்றாங்க
ஓ அப்ப ரேட்டு தான் ஜாஸ்
ஆமா இந்த ஜிப்லைன் ஜிப்லைன் ரோப் ப் இருக்குல்ல
ஆமா
அதுல்லாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் அதுல்லாம் போலாம் அதுல்லாம் குளோஸ்ல இருந்தது
உம்
நாங்க போற டைம்ல அதுக்கப்புறமா இந்த கால்ல ஒடம்புல ஃபுல்லா கயிறு கட்டி தூக்கி போடுவாங்களே
ஆமா
அது கூட குளோஸ்ல தான் இருந்தது
சர் சரி கேம்ஸ் நெறயா க்ளோஸ் கிங்ல இருந்ததுனு நெனைக்கி றே உம்
மான்சூன் டைமண்ட் வரனு
இப்போ இன்னொரு டைம் போகணும்னு நெனைச்சீங்கன்னா எந்த ஊருக்கு போவீங்க ரொம்ப புடிச்சமான ஊரு
மூணாறு தான் நல்ல பிளேஸு
ஏ ஏ அதான் எத்தன டைம் போனாலும் சலிக்காதுப்பா அப்டின்ற சொல்ற மாரி தி அந்த இடம் இல்லைங்களா ஃபுட்டு மட் டு தான் நம்மளுக்கு இது மத்தபடி ஆஹ் சுற்றுலா மையங்கள்லாம் நெறைய இருக்கு ஆமா ஆமா யோஸ் சிக்குவாங்கம்மா
உங்கமா மத்தபடி ஒண்ணும் இல்ல
அஹ் எப்பிடி ஏ நீங்க ய் அங்க போயு நெறைய ஆஹ் வ பொருட்கள் வாங்குனீங்களா இல்ல
அ அங்க வந்து பொருட் கள் வாங்குனே சாக்லேட் வாங்குனே வாங்க மானு டு நல்லாவே இல்ல
ஐய்யோ
உள்ள ச தர தண்ணி நா சாக்கலேட்ட்
ஹ் ஆஹ்
த்தனியா லைட்டா சாக்லைட் மாதிரி இருக்குது அது நல்லாவே இல்ல
ஓ
நா வாங்கவே கூடாது
அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு தேன்மிட் தேன் ஞாபகம் வந்திருக்கு க்குமே உங்களுக்கு என்ன இருந்தாலும் நம்ம ஊர் தேன் மிட்டாய் நல்லா இருக்கும் இல்லையா
அதுக்கப்புறமா அங்க அதா ஊட்டிச்சா அதா கேரளா சாக்லட்னா ஊட்டில போய் வாங்கணும் ஊட்டி கொடை
ஆமா உம் உம் உம்
வாங்கினா நல்லா இருக்கும்
உம்
அதே மாாரி அங்க டீத்தூள்ன்ற பேஃபேமஸ்ஸு
ஆமா ஆமா அது விளையற இட இல்லைங்களா அது நல்லா இரு கூ உம்
மூணாறு வா வால்பாறை ஆகமான் புல்லாட் டி தூல் தானாங்க டி தூள் செடிகன மோச
சரி சரி சரி எப்படி நீங்க தனியா வாகன எடுத்துட்டு போனீங்களா இல்ல வந்து அ பஸ்ல போனதுங்களா வேன் போட்டு போனீங்க ஓகே ஓகே ஓகே ஓகே அவர் ஜாலியா இருந்திருக்கும்ல்லலைங்களா எல்லாரும் ஆட்டம் பாட்டம் வண்டியில வரும்போது அதல்லாம் அது ஒரு தனி இன்பம் இல்லைங்களா சந்தோஷம்
ஆமாமா
நம்ம ஃபேமிலியில போனா கூட அந்த ஒரு அப்பா என்ன சொல்லுவாங்களோ அம்மா என்ன ஸ் சொல்லுவாங்களோ ஆ ஆமா நம்ம எதூமே வந்து இது பண்ண முடி